ம் ஆ எப்டி இர்க்கீங்கே ஆ நல்லாயிருக்கேன் சப்டாச் தீங்ளா
ஆ சாப்ட்டாச்சிங்கே நீங் சாப்
ஆ சாப்ட்டாச்சு ம் தம்பி தூங்குறா பாப்பா தூங்கிட்டுருக்காங்கே
ஓ சேர் செரிங்கே
ஏ ஆ என்னங் ஆ என்னா படிக்கிறீங்ளா
இல்லே படிச்சு முடிச்சு வேலக்கி தாங்கே போயிட்டுருக்கே
வேலக்கி போயிட்டுருக்கீங்ளா சேர் செரிங்க அங்கே எப்டி கிளைமேட் எல்லா எப்டி இருக்குங்கே
ஆ ஒரு வாரமா மழதாங்கே அங்கே
இங்கீயுமே கொஞ்சம் ஆ கிளைமேட் காலைல்தா கொஞ் வெயிலா இருந்தாங்கே இப்போ அப்டியே மழ வர்ர மாரி இருக் உம் உம் அங்க இ நீங்க வந்து வெளியல்லாம் போவீங்ளா இல்ல இ இந்த பொள்ளாச்சின்னா பொள்ளச்சி அந்த ஊருக்கு மட்டும் தான் புடிக்கு இல்ல வெளியே டூர் பிளேஸ் எல்லாம் போ போயிருக்கீங்களா அந்த அனுபவங்கலாம் இருக்குங்களா
இருக்குங்க நான் சொந்த ஊர்னா சொந்த ஊர்ல மட்டும் இருக்க மாட்டீங்க நண்பர்களோட சேந்து நா வெளிய நெறைய பக்கோ போயிருக்கங்க ஆஹ் ந நெறையா இது ட்ரிப் எல்லாம் நெறையா போயிருக்கேன் பசங்க கூட தான் அதிகமா வெளிய சுத்
செர் செரிங்க
ஆஹ் நீங்க வெளியலா போவீங்களா
இங்கெங்கங்க எங் பாப்பா ரெண்டும் தம்பி ஒண்ணும் தம்பிக்கு நால்ர வயசு ஆகுது நா இப்போ எப்டின்னா வீட்லயே வந்து எப்டினாது டியூஷன் சொல்லி குடுத்து அப்டியே நா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நானு
செரிங்க
ஆஹ் இப் மேரிட் டு அ அ அவரு ஊரு வேற ஊரு நாங்க எங்க அம்மா வீட்லயே இருக்கோம் கொழந்த பொறந்தனால இங்க அம்மா வீட் ல இருக்கோ
செர் செரிங்க
வந்து இப்போ டேரக்டா வந்து யு கே ஜி அவன சேத்துறே எல் கே ஜி ஃப்ரீ கே ஜில்லா சேத்தவே இல்ல அம் கரூர் இக்கட்ட தா சேத்தே அதனால வந்து வீட்லயே கொஞ்சோ அவுங்கள ஸ்டடி பண்ணி ஸ்கூல்ல சேர்த்தற அளவுக்கு நா கொண்டு வந்திருக்கேன் இது வரைக்கு இப்போ வீட்லயும் சமைக்கிறது அப்புறோ இந்த மாரி சின்ன சின்ன அவுங்களுக்கு எப்டி கைன் பண்ணா எப்டி சொல்லிக் குடுக்கறது அந்த மாரி சொல்லிக் குடுத்து இப்போ டைரக்டா அவன யூ ஜி யூ கே ஜி சேத்தர அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்
பரவால பரவாலைங்க
அந்த மாரி அதனால் வீட்டு வேலையு செய்யறது சரியா போயிருது நேரமும் சரி அவுங்கள பாத்துக்கறது சரியும் கரெட்
இதுக்கே நேரோ கரட்டா இருக்கு இதுக்கே நேரோ ச
ம் அப்புறோ வீட்டு வேலையும் செய்யோணோ சமைக்கணோ காலைல அஞ்சு அஞ்சரைக்கெலா எந்திருச்சிடுவ ஏழரைக்குலா சமச்சு குடுத்துட்டு அப்புறோ அவருக்குமே சமையல் நா செஞ்சு குடுத்துருவ சாப்பாடு ரசோ பொரியலு அது இல்லாத காலைல டிஃபன் ஒன்னு நைட்லயு டிஃபன்தா அவுங்குளுக் கு சாய்ந்தரோ இவுங்குளுக்கு ஸ்நாக்ஸ் தனியா செஞ்சு குடுக்கணோ ஒரு நாளைக்கு கெழங்கு அம் பயிர் வகைகள் ஒரு நாளைக்கு செஞ்சு குடுப்ப அது வீட்டு செடிகலா போட்ருக்கோ அத வந்து மெயின்டென் பண்றதே செரியா இருக்கு வேல
ஓ செரி சேரிங்க எனக்கோ அதே மாதிரி தாங்க எனக்கோ அதே மாதிரி தாங்க காலைல அஞ்சு மணிக் எந்திரிப் ப ஆறு மணிக்கு ஒ ஆறு மணிக்கு இங்கிருந்து கிளம்பிறுவே அப்புறோ ஆறு மணிக்கு அ சிக்ஸ் தேட்டிக்கு குள்ளே போயிருவ ஒர்க்குக்கு ஒர்க்கக்குள்ள போயிட்டனா அப்படினு ரிட்டர்ன்ரும்போதுஃபைவ் ஓ கிளாக்கு வீக்கு வறது எப்படி ஆறு ஆறேகால் ஆயிரோ
அவ்ளோ சீக்கிரோ போயிருங்களா
ஆமாங்க
செரி சேரி
தேர்டி டு செவனோ கிளாக்குள்ள இருக்குனுங்க உள்ள இருந்தா அப்புறோ இன்னோ பத்துமனநேர வேல சனி ஞாயிறு லீவு ஆ அங்க ஒரு பத்து மண் நேரோ போக ஒரு மண் நேரோ ஒரு மண் நேரோ இதுலே பன்னெண்டு மணி நேரோ போய் அ இன்னிக் லீவு தாங்க
பரவால
ஆமாங்க இன்னிக்கு நாளைக்கு லீவு தாங்க எப்பவுமே
எப்பவுமே லீவுங்குளா
சனி ஞாயிறு லீவு தாங்க
ஆ செர் சேரி பரவாலங்க எப் பவுமே லீவுனா ரெண்டு நாள் வெளிய எங்க போய் எங்கப் போனாலோ என்ஜாய் பண்ணிக்கலா
ஆமாங்க ரெண்டு நாள் எங்
அப்புறோ எடைல வந்து நம்ம வீக்டேஸ்ல ஒர்க் கிங்டேஸ்ல லீவ் போட கூடாதுனு அந்த மாரியா
இல்ல இல்ல அப்படி இல் இல்லைங்க வேணா லீவு நமக்கு வேணா எடுத்துக்கலாங்க அதெல்லாம் நமக்கு பாத்தீங்கனா இயர்லி லீவ்குடுத்துருவாங்க இயர் லீவு வருஷத்துக்கு ப பன்னெண்டு லீ் இல்ல பதினஞ்சு லீவு குடுத்துருக்காங்க இருபது லீவு
உம் உம்
இருபதுலீவு நம்ம எடுத்துக்கலாங்க
உம் உம் உம்
அந்த இருபது லீவு்ல எப்ப வேணாம் எடுத்துக்கலாங்க
பரவால்ல பரவால்ல
தொல்லு தாங்க
சம்பளத்தோட பரவாயில்ல இப்ப இந்த பொங்கலுக்லா உங்களுக்கு லீவ் கிடையாதுங்களா இப்ப பொங்கல் தீபாவளி எல்லா வருதுல்லங்க அதுக்குலா லீவ் கிடையாதுங்
இப்பதாங்க இப்ப இந்த மே மாசம் தான் ஒன்னாம்ந்தேதில இருந்து பத்தாம் தேதி வரை பத்து நாள் லீவு விட்டாங்க சம்மர் லீவுன்னனு
ஆஹ்
அப்புறம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பத்து நாள் லீவு பொங்கலுக்கு இது ஒரு அஞ்சு ஒரு வாரலீவு ஆமாங்க எம்என்சி கம்பெனிங்க
ஓ சரி சரி ஹம் இங்க உங்க பிளேஸ் சொந்த ஊர்லயேவா இல்ல வேற பக்கங்களா
இப்ப எங்க ஊர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க கம்பெனி
சரி சரி ஆஹ் உம் ஆஹ எங்கங்க கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால
கோயமுத்தூர் போற வழியில பொள்ளாச்சியில இருந்து இருபது கிலோமீட்டருங்க
சரி சரி ஆஹ்ஹ் இல்ல நான் அந்த ஏரியாலதான் படிச்சேன் அதனால அவினாசி பாளையம் தெரியுங்களா
ஆமாங்க
ஆஹ் அந்த லைன்ல தான் படிச்சு திருப்பூர் போற லைன் தான்
சரி சரிங்க
போல காலேஜ் தாங்க தான் படிச்சு அதுக்காக சரி அங்கலா கொஞ்ச தெரியு அதுக்காக கேட்டேன்
ஓஹ் கோயமுத்தூர்னா கோயமுத் இல்லங்க பொள்ளாச்சில இருந்து இருபது கிலோமீட்டரு ஆஹ் சேரி சேரி இல்ல நா கம்பெனிய சொல்ற ஆஹ் ஆஹ் பொள்ளாச்சில இருந்து இருபது கிலோமீட்
சரி சரிங்க
சரி சரிங்க நீங்க ஒர்க்குக்ல போயிட்டு இருந்த
இல்லைங்க நா அந்த யூனியன் ஆஃபீஸ்ல டைபிஸ்டா ஒர்க் பண்ணிட்ருந்தே அப்றோ கொழந்த பொறந்தலலிருந்து அப்றோ பி டி ஓ வேற மாறிட்டேங்க டைப்பிங்லா முடிச்சிருக்கே தமிழு தா ரெண்டு தமிழு இங்லீஷு தமிழு சாரி நோ ரெண்டுமே லோயரு
செரிங்க
யூனியன் ஆஃபீஸ்ல ஒரு அஹ் டெம்ப்ரவரி ஒர்க்கு கெடச்சது போயிட்டு இருந்தப்ப கொழந்தை பொறந்னால எங்கேயுமே போக முடியல வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணனா எது எதுமே கெடைக்கவு மாட்டிங்குது எல்லாமே அமௌண்டு கட்ற மாரி தா கெடைக்கு குது ஒ எதாவ்து தேடி அமௌண்டு கட்டி அப்ற கட்னாலு ஏமாத்திற தா செய்றாங்க
அதா நானு
உம் இது வரைலு ஜென்நியூனான ஒர்க்கே கெடைக்க மாட்டிங்குது என்ன பண்றதுனே தெர்ல வீட்லே எப்டியும் நா ஒரு மூ ரெண்ட்ர வர்ஷத்துக்கு இப்டி எங்யு போ முடியாது கொழந்தைய பாத்துக்க ஆள் இல்லயா அதுனால எனக் அதுனால என்ன பண்றதுனா ப்டி அப்ற நம்ம ஒர்க் பண்ணதும் இப்ப மறந்து போயிருமோனு அது வேற ஒரு பக்க பயமாவு இருக்கு
ஆஹ் சேரி சேரிங்க
த்திருக்குமா ஒர்க்குலா கண்டிப்பா மாற் மறந்துற மோறே
ஆமா அது வேற இருக்குதுங்க
ச்சிருக்கனா செரி எதாவ்து ஒரு டைப்பிங் ஒர்க்கு கெடச்சா கூட பரவால்லா டேட்டா என்ட்ரி வொர்க் கு கெடைக்கணு அப்டின் நெனச்சு செரி பண்ணுனேட்டு என்ன எல்லாத்துலயு ட்ரை பண்ணி பாத்தேங்க அமௌண்டு கட்ற மாரி தா வருதுங்க
உம்
நானு தேடாத இதே இல்லங்க ஒர் ஒன்னு கூட அமையவே மாட்டேங்கு ஒரு பத்து ரூபா லார்ன் பண்ணா கூட எதோ ஒரு நமக்கு கை செலவுக்கு ஆகு அப்டின் நெனச்சுதா நானு ஒன் ஒன் ஒரு ஜாப் கூட அமையவே மாட்டிக்கிது
அமைய மாட்டிக்கிதா
ஆஹ் டேட்டா என்ட்ரி ஒர்க்லா தெரியு எம் எக்ஸ் வேர்டு இந்த டைப்பிங் ஒர்க்கு அந்த எக்ஸல்லு இதெல்லா தெரியு
ஆ செரிங்க நா வேணா எனக்கு இது அந்த மாரில்லா இது வரும் லிங்க்ல்லா வருங்க அந்த மாரி வந்தா வேணா உங்களுக்கு ஸ்
ஆ கண்டிப்பாங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க சா என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு
இன்னக்கி ஸ்பெஷல்லா ஒன்னு இல்லங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்பா வேலைக்கு பேய்ருக்காங்க ஆ ஸ்பெஷல் ஒண்ணு இல்லைங்க சாப்பாடு சாம்பார் மட்டுந்தா அங்க‌என்ன
இங்க வந்து நா சொன்னா சிரிப்பிங்க இருந்தாலு சாப்பாடு ரசோ ஆ கத்திரிக்கா வீட்ல செடி போட்ருக்கோ கத்திரிக்கா கடையல் க கத்ரிக்கா கொழம்பு முருங்கக்கீர பொரியலு காலேல வந்து கேழ்வர ரகு தோச தக்காளி சட்னி அப்றோ வந்து அவ்ளதா நா நைட்டுக்கு சப்பாத் தி இந்த மாரி ஏதாது ஒன்னு ரெடி பண்ணு இவ்ளோ தெனோ இவ்ளோ தாங்க சமைப்ப அவரு அப்டியே சாப்டுவாரு ஏதோ ஒண்ணு இல்லின்னாலு சண்ட கட்டுவாரு அதனாலயே பழகிருச்சி என்ன அம்மா வீடா அதனால நா இங்க வந்து இருக்கறனால
அத அப்டியே பழக்கிட்டு அப்டியே சேரி சேரிங்க
நானு இவ்ளோ செஞ்சு குடுக்குற அவரு சாப்பாடு எடுத்துட்டு போயிருவாரு
ஒரு நாளைக்கு டெய்லியு இப்டியே ம் இப்டியே போனா என்னதா பண்றது
இப்டிதா போகுதுங்க என்ன பண்றது நா மரேஜ் ஆயி ஆறு வருஷோ ஆகுது ஆறு வருஷமாவு இப்டி தா போகுது சேரி நா நா அவங்க வீட்ல தா நம்ம போய் இருக்கணு அதுதா மொற அவங்க வீட்ல மூணு பசங்கள எங்க வீட்ல இங்க யாரு
யாருல்ல அப்பா
அப்பாவு எறந்துட்டாங்களா அம்மா மட் மட்டுந்தானா அதனால சரி அவரு இங்க வந்துருக்காப்டி நம்ம ஏதா ஒரு சேரி செஞ்சு குடுத்துரலா அப்டின்ட்டு விட்டுறது
பழகிருச்சு ஆனா
உம் பழகிறிச்சி அப்டியே இப்டியெதா தேனமு ஒரு நாள் பொழம்பலு எனா அப்புறோ நா வாரத்துல ஒரு நாள் சிக்கன் செய்வோ வாரத்துல ஒரு நாள் தா அது கொஞ்சே சு த்த பத்தமா இருப்பம்ன்னு நெனப்பாபடி அது இல்லாத இந்த சாமி விசியத்துல எல்லா ரொம்ப கடுபுடியா இரு ப்பாபடி இப்டித்தா இருக்கணு நா இப்டிதா இருக்குணு அந்த ரூல்ஸ் எல்லா ஃபாலோ பண்ணுவாரு ஆஹ் அதிகொ அதுனால சாமி வெளக் க்கு போடணு சாமிக்கு போடணு அந்த மாரி கொஞ்சொ இது ரூல்ஸ் நெறைய போடுவாரு அது வீடு கொழந்த இருக்கிறனால இப்டி இரு க்கணு அதெல்லா சொல்லக் கூடாது வீடு நீட்டா இருக்கணு அ ந்த மாரி லா சொல்லுவாரு அப்டியே பழகிறிச்சி என்ன பண்றது அப்புறோ ஏ ஏன்னா வில்லேஜ்னாலே அப்புறோ அஜஸ் பண்ணிலின்னா அப்புறொ எளிய என்ன சொல்லுவாங்க தப்பா நெனச்சு பேசுவாங்க அப்டின்னு கொசர தா என்னதா படிச்சுங்கிற திமுர்ல காட் நானு நம்மளு கொஞ்சொ அமைதியா போய் போனுனுதா நானு சரி இருந்து செஞ்சுட்டு போறதுன்னு சொல்லிட்டு என்னி கொஞ்சொ ஆனா ஏ அ அஞ்சரைக்கு எல்லா எந்திரிச்சிருவே ஏழு மணி ஏழரைக்கெல்லா எல்லா சமச்சு முடிச்சிருவே
சேரி சேரிங்க
கிற வேல இல்லையா அத அம்மா செஞ்சுக்குவாங்க அ தனால அது மட்டு ஒரு வேல இல்ல எனக்கு
ஓகே ஒகே இதுக்கு மேல என்னச்க வேல வேணு எஹ் இத்தன வேல பண்றதே பத்
ஆஹ் அதுனாலு திட்டுவாரு அது ஃபீட்பேக் சொல்லுவாப்படி அஹ் ம் சமையல்ல வந்து இந்த மாரி கொற இருக்கு அப்டி சொல்லுவாரு மதியோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாரு
இவ்ளோ வேலஸ்
அதெல்லா சொல்ல கூடாது இப்டிதா இருக்குன்ன இப்டித்தா இருந்தானு கொழந்தெ விஸ்யத்துல கொஞ்ச இதா இரு பாப்டி
செரிங்க
அதனாலே நானு சேரி செஞ்சு குடுத்தர்றது செரிங்க உங்களோட ரொம்ப நன்றிங்க பேசுனது இந்த
ரொம்ப நன்றிங்க ஆ கண்டிப்பாங்க ரொம்ப நன்றி ஆ ஆ தேங்க்ஸ் ஆ
அலோ
ஆ சொல்லுங்க
கட்டாக முடியெ அப்டி கட் பண்ணிக்ங்க
நானு கட் பண்ணிட்டு தாங்க இருக்கே கட் ஆக